அ
வணக்கம்ப்பா சொல்லுமா
என்ன பண்றீங்க
நானு சும்மாதா மா உக்காந்துட் இருக்கே எங்க ஊர்ல இங்க மொகரம் பண்டிகை இவ்ளோ நேரொ மோளொ அடிச்சுனுருந்து ஒரே சத்
ஆமாங்கோ எல்லா தெரு தெருவா அந்த நெருப்பு எரிய விடுறதெ எங்க வீட்டுக்காரு கூட காட்னாங்கோ வரு இதுல உ உப்பல்லா போட்டா நம்மளுக்கு எது இருந்தாலுமே வேண்டுனா அப்டியே ஆறாமே போதாமே இந்த மருவு இந்த மாரி எல்லா இருந்தாக்க
நா பத்து வர்ஷம் பன்னஞ்சு வர்ஷமா போட்டுட்டு இருக்கே பா அது
ஓ சூப்பர்ங்க எல்லா வர்ஷமே தவறாம போயிடுறீங்ளா நீங்க போட
ஆமா எப் அதாவது எ பையெ ஒரு வயசுல இருந்து நா போட்டுட்டு இருக்கே இன்னக்கி அவனுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு முடுஞ்சது இப்ப வரிக்கு நா ஒரு வர்ஷோ கூட தவறாம போட்டுறே
அஹ அது தாங்க மூன் நாள் நடக்குமே மொகரமுக்கு முன்னாடி மூன் நாளு மூனு நாளுமே அங்கங்க அங்க நடத் நடத்துவாங்களா வரும்போது வழி ஃபுல்ல அங்கங்க நெருப்பு எறிய விட்ருந்தாங்க ஒரே கூட்டமா பாத்துனுந்தாங்க வந்தே அப்புடி இன்னொன்னு என்னன்னா கங்கம்மா பண்டிகை இப்பதாங்க வந்துச்சு பாத்திங்ளா அது தெளிங்க்காரக் ஃபேமஸ் அது
தெரியிலிங்க நா எனக்கு அது தெரியாது
பண்டிக அதுவு அது தல தனியா முண்டொ தனியா இது பண்ணுவாங்களா அவுங்க அது உயிர் வந்துருமா அப்டியே விட்டாக்கா அந்த டைம்க்குள்ள எத்துனு போய் ஆத்துல விட்ரணுமா
ஓ கங்கையம்மன் எங்க குடியாத்தத்துல நடக்கு அது ஆம்பூர்லையொ கொ பாத்திரு
இங்க இங்க கூட நடக்குதுங்க இங்க பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒன்னு இருக்குங்கோ கோயிலு அங்க கூடு ஃபேமஸ்சா ஆமா இன்னைக்கு அந்த அந்த சாரீ அந்த பூஜனந்த சாரீஸ் எல்லா அம்மாவுக்கு நெறைய பேர் சாத்திருப்பாங்க இல்லையா புடவ சாத்திருப்பாங்க அந்த புடவ எல்லா வந்து ஏலத்துக்கு விட் ருச்சுன்னாங்கோ ஃபுல் கூட்டமா நின்ட் இருந்தாங்க அந்த அம்மன் போட்ட சாரீ வாங்கறதுக்காக எங் வீட்டுக்காரு கூட கேட்டாரு வாங்கிக்கிறியான்டு சரி நா கொஞ்ச வேல பிஸ் பிசியா இருந்ததுனால நா என் வீட்டுக்காரருக்கு என் பையனுக்கு ஒரு டிரெஸ் எடுக்கலான்ட்டு போயிருந்தேங்க
இல்லிங்க அந்த பொடவ வந்து நம்ப வீட்ல வெக்க கூடாதுங்க. நம்ம வெக்க கூடாது. பட் இப்போ உங்க மாமியார் வச்சுக்கலா புரியுதுங்களா விடோஸ் வந்துட்டு வச்சிக்கலா அது தீ ட்டு படக்கூடாதுன் சொல்லுவாங்க.
ஆஹ
ம தனியா இருக்கிறவங்க வெச்சிக்கிலா அவங்க அத கட்டிக்கலா பட் நம்ப எடுத் துனாலுமே நம்ப தீட்டு படாம வெச்சுக்கணு வீட்டுல நம்ப இருக்குறோ மெயினா
ஆ அது எல்லா எனக் தெரியாதுங்க ரூல்ஸ்சு ஆனா இவுரு சும்மா எனக் தெரியில கேக்காமேயே அப்படியே நிறுத்துனாரு பாக்றியா பாக்றியா அப்படின்ட்டுன்னு இல்ல இல்ல டைம் இல்ல ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு வேன்னா நாங்க ஒரு வேல விஷ்யமா கடைக் போலான்டு போய்ந்த இவுரு வீட்டுக்காரருக்கு டிரஸ் வாங்கவு எ பையனுக் டிரஸ் வாங்கனு அதனால ம் இப்போ டைம் விட்டா நம்ம பஸ்ட் இருக்கற வேலைய பாக்கலான்ட்டு அப்படியே போயிட்டோமா
ம்
இவுருக்கு ஃபங்சன்காக வேஸ்டி சட்டை எடுத்துட்டோம்மா காப்பர் காப் பறுன் நெனைகிறே ரோஸ் கோல்டு காப்பறோங்
அப்படிங்களா நாங்களு ரோஸ்கோல்ட் தாங்க வச்சிந்தோ ஞாபக இருக்குங்களா
ரோஸ் கோல்டா ஆமா இப்போ வந்து ஒரு மாதிரி பட் டு இது இதான மாரி எல்லா ஷர்ட்ல ன்ச்சுங்கோ அது நல்லா இருந்தது ஒரு மாரி அதுல
ஒரே கிளாத்துல ஷர்ட்டு வேட்டியு இருக்கு
ஆமா வரு இப்ப அதா ட்ரெண்டிங்கா நெறையா போது இல்லையா ஆ. ஃபுல் ஹேண்ட்டு தா எடுத்தாரு இவரு ஹாஃப் ஹேண்ட் போட மாட்டாரு அ
ஓ பையனுக்குங்க
பையனுக்கு இல்லைங்க ஷர்ட் தாங்க கேட்டா பட் டைம் அங்க பத்தல ராம்ராஜ் தா போனோ பட் அங்க வந்து ஓர் ஷர்ட்டே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதரி ரேட்ல இருக்கு சரி நம்மளுக்கு அவ்வளோ காஸ்லில வேண்டா ஓர அளவுக்கு இருந்தா ஓகே ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்டரட்டு குள்ள எத்துக்கலான் போனோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கட்டுன்ட்டுன்ன அங்க போனா ஹெவி காஸ்ட்டா இருந்ததுங்கோ. அனால வெளியே பாத்துக்கலான்ட்டாரு எங்க வீட்டுக்கார் அவருக்கு மட்டும் ஷர்ட் வேஸ்டி மட்டு எடுத்துட்டு
ம்
அப்படியே வந்துட்டோங்க வெளியில ஆனா அவனுக் போக டைம் இல்ல நாளைக் தாங்க பாத்து எடுக்கணு அவனுக்கு
நாங்க பிளான் பண்ணி ரெண்டு பேருக்கு ஒரே மாரி போடலான் ஒரு செட்டு எடுத்தாங்க ஆ போட்டுக்கலாம்பா நம்ம ரெண்டு பேர் ஒரே மாரி போட்டுக்கலான்னு பிளான் பண்ணி கரெக்டா ஒரே மாதிரி ஷர்ட்டு லைட் க்ரீன்ல இதுவு எடுத்தாங்க கடைசியில வந்துட்டு அந்த எடத்துல அது போட்லிங்க எத்துட்டு வந்த பின்னாடி ஏ பொடவ கலர பாத்துட்டு அப்படியே எல்லாருமே சேஞ்ச் ஆயிட்டாங்க இவரு வேற அந்த பிங்க் ரோஸ் கலர்ல ஒரு வேஸ்ட்டி ஷர்ட் தா நா கட்டுவன்னு அத எடுத்துட்டாங்க
ம் அப்ப அத எத்துட்டு வந்தத அப்படியே வச்சுட்டாங்களா. இது முன்னாடியே எடுத்ததா
ஒடனே அதுக்கப்புறம் தாங்க திருப்பியும் அடுத்த நாள் போய்ராரு இவங்க இதுதான் சாக்குன்னு ஆளுக்கு ரெண்டு ச மாத்ட்டில்லைங்க ஆளுக்கு ரெண்டு செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கினாங்க இந்த சாக்க வச்சு
சேரிங்கோ இப்போ அது வேஸ்ட்டி சட்டு எவ்ளோ நெறைய எடுத்து வச்ச வேஸ்ட் ஆவதா போடுவாங்களா
நெறைய இல்ல ஃபஸ்ட் எடுத்து வே இல்ல வேஸ்ட் ஷர்ட் இல்ல ஃப்ஸ்ட் எடுத்தது ஃபேன்ட்டு ஃபேண்ட்டு எடுத்துட்டு அதுக்கு மேச்சிங்கா ஷர்ட் ஒரே மாதிரி எடுத் தாங்க ரெண்டு அப்பாவும் பையனுக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தாங்க மாத்திட்டாங்க ஒருத்த அவ ஷீ வாங்குன இவே செருப்பு வாங்கனாங்க இதயெல்லாமு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவர்ரு நான் வேஸ்ட் ஷர்ட் கட் னா நல்லாருக்கும் நான் வேஷ்டி ஷர்ட் கட்டிக்கிறேனதும் பையன் வேற ட்ரெஸ் ஆ ஷேட்டா மாத்திட்டாங்க ப்ரௌன்னுக்கு
ம்
நானும் ப்ரௌவுன் கட்டிருரேன் அவரும் ப்ரௌவுனுகு மேச்சிங் அந்த சென்ட் ர்ல இருக்கிறவொரு மாரி ஆ பிங்க் காருக்கு எங்க வீட்ல்
ம்
அதுவே பையனும் ஒயிட் பேண்ட் போட்டுட்டு ப்ரௌவுன் கலர்ல எனக்கு ஒரு பாடருக்கு மேச்சிங்க அவன் ஷர்ட் போட்டுக்கினாங்க
ம்
பாப்பாவுதும் பிங்க் ஆயிடுச்சுங்க ஒரு மாதிரி
எல்லாம் மேச்சிங் ஆயிடுச்சு சூப்பர் சூப்பர் எங்களுது கொஞ்சம் எல்லாம் மறனு எந்த யுருட்டு வேண்ணா கொஞ்சம் ஓரளவுக்கு கான்ட்ரெஸ்ட்டா இருக்கும்
நீங்க வந்துட்டு பையனுக்கும் அப்பாக்கும் ஒரே மாரி எடுத்து கொடுத்துருக்கோ
எடுக்லிங்கோ அப்டி எடுக்கல அவன் வந்து வேஸ்டி சட்ட தா விரும்ப மாட்டாங்கா அந்த காப்பர் இதெல்லாம் வீடு கிறகபிரவேஷத்துக்கு போட்டதே ஒரே வாட்டி தாங்க போட்டாங்கோ அதுக்கப்புறம் பொங்கல் அது இது வந்தப்பல்லாம் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் போடலங்க அப்டியே தூங்குது அது இக்குது எல்லாம்
எனக்கு எ பையன் வேஸ்டி ஷர்ட் போணும்னு ரொம்ப ஆசை ரொம்ப கெஞ்சினே ஒரே மாரி எடுத்து திருப்பி எடுத்து கூட தர்ரேன் போட்டுபோங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் கட்ட மாட்டேன்றன்றாங்க என்னன்னு தெர்ல
அந்த செல பேர் புடிக்கிருது இல்ல இப்ப இருக்கிற பசங்களுக்கெல்லாம் அவ்ளோவா புடிக்க மாட்டேங்குது
ம்
ஏ பையன் கூட அதெல்லாம் விரும்புரதுல்ல அதனால தா சேரி வேண்டாம் அதை எடுத்து வேஸ்ட் ஆவுது வேண்டாம் அட்லீஸ்ட் ஷேர்ட் பேண்ட்னா கூட ஸ்கூலுக்கோ ஏதோ ஒரு ரெகுலர் யூஸ் போட்ருவாங்க
ஆமா
அதனால அப்ப இவருக்கும் கேட்டேன் வேஷ்டி செர்ட் எடுத்துகிறியா ஷர்ட் பேண்ட் மாரி எடுத்துக்கிறியா அப்டின்ட்டுன்னு சேரி யூவு சொன்னாரு சேரி வேஸ்டி ஷாட் எடுக்கலாமான்னு கேட்டாரு ஓகே இந்த ஒரு பங்க்ஷனு தானே நீ போட முடியும் அடுத்தடுத்து எதுக்கு வேஸ்டி சட்டலாம் அதிகமா போடுறது இல்லையா நம்ம பங்க்ஷன்னு வந்தா தானே அதல்லாம் போட முடியும் அதனால சேரி போடுறந்தா போடு அப்டின்னே சேரி போயிட்டு இந்த எத செலக்ட் பண்ணாரு சேரி எடுதுக்கோ அப்டின்ட்டு விட்டுட்டேன் அந்த ஷர்ட்டு போடலாம்னு நெனைக்கிறேன் பேண்ட் கூட போட்லாம் தெரியில எப்டி தெரியுன்டு தெரியில ஃபுல் ஹாண்டா தா இருக்கு பிலைனா
ம் ஹும்
பட் எப்டி தெரியுன் தெரியலீங்கோ நடுவுல டிசைன் வர மாரி லா எதுவு வாங்கல பிளைன் ஷர்ட் தா வாங்கி இருக்க
அப்பனா எந்த பேண்ட்டுக்குமே மேட்ச் ஆயிடும் பா அது
ம் ம் அனால அப்டிதா வாங்கியிருக்கே அந்த நடுவு இன்னொன்னு வந்து இது குடுத்த மாரி கோல்டு கலர் பூ பூவா குடுத்த மாரி எல்லா கொடுத்துருந்தாங்கோ
ம்
அதெல்லா நா இது பண்ணிக்கில
அப்புறோ
ம்
நீங்க ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன்ல பாப்பா உக்கார வைக்க போம்போது லெஹங்கா போட்டு உக்கார வெச்சிருங்க அவங்களுக்கு மேக்கப் போட்டதுமே லெ லெஹங்கா போட்டு மேக்கப் போட்டு உக்கார வெச்சிருங்க ஒரு கொஞ்சொ ஃபோட்டோஸ் எல்லா எடுத்து இவங்க நலங்கு வைக்க வரும் போதோ செய்யும் போதோ வருஷத்தட்டு எடுத்துட்டு வருவாங்க இல்லையா
ம்
அப்போ அந்த வருஷத்தட்டோட இவங்க துணி அப்பதா எடுத்துட்டு வந்து அங்க கொடுப்பாங்க அம்மா
ம் ஹும்
அப்டித்தானே வருஷத்துட்டுல தானேங்க வெச்சு கொடுப்பாங்க அம்மா குடுக்குற பொடவ நீங்க தெச்ச ப்ளவுஸ் அதெல்லா அங்க எடுத்துட்டு வந்து வெச்சு பின்னாடிதாங்க நீங்க எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல புடவ கட்டிட்டு வரணுங்க உள்ள அதுனால லெஹங்காவ முன்னாடி போடுங்க
இல்லைங்க அவங்க லெஹங்கா தா வெச்சு தராங்களா புடவ நீ ஃபர்ஸ்ட் கட்டிகோன்றாங்க
அப்புறமா நீங்க லெஹங்க போட போறீங்களா அப்டின்னா நீங்க லெஹங்காக்கு ஏத்த மாரிதாங்க ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணணு
அப்டியா அதாங்கோ ஜட போட்டுட்டு ஆ பின்னாடி அந் இந்த பூ ஜி சீ பூவு என்ன சொல்லுவாங்க அது
ஆமா ஆமாங்க
ஆ அந்த பூ வைக்கிற மாரி அப்டியே இப்ப நெறைய அதுதாங்க ட்ரெண்டிங்கா போது இவங்க என்னமோ இந்த ஃப்ரீ ஹேர் மாரி கேட்டாங்க கொஞ்சொ பின்னாடி எல்லா கர்லி கர்லியா வருது இல்லையா ஃரீயா விடுற மாதிரி அந்த மாரி கேட்டாங்க அது நல்லா இருக் க்குமான் தெரியல சரி ஜட மாதிரியே போட் டுட்டு பூ வெச்சுக்கோ அப்டின்ட்டே நானு ஜிப்சி பூ மாதிரி
ஓகே ஓகேங்க அது சா ஃபோட்டோஸ் எல்லா அனுப்பி இருப்பாங்கள இல்ல நா அப்டி தாங்க போட்டது பாப்பாக்கு
ஆஹா அதனாலதா சரி இவங்க வந்து கர்லியா கேட்டாங்க இப்போ ஹேர்ஸ் விட்டுட்டு ஃபுல்லா பின்னாடி
ஆ
கர்லி மாதிரி
ஓ ஓ
ம் அது கூட ஆனா லெஹேங்காக்கு மேச் ஆகு நல்லாதா இருக்கு
நல்லா இருக்கு இல்ல அது நல்லா இருக்கும்பா
அ
பாப்பா ஏற்கன்மே கெர்லி ஹேர் இருக்குறதுனால இன்னு நான்
ம் அதுதா நம்ம பட் ஆனா அது சொல்லலையே ஃப்ரீ ஹேர் விட்டு அ கர்லி மாரியு சொல்லல
இல்ல ப்ரீ ஹேரே இல்லப்பா நீங்க பின்னாடியே தா ஜட போட்டாலு முன்னாடி மட் ட்டு முடிய வந்துட்டு விட்டுட்டு போடுவாங்க
ஆமா ஆமா ஆமா
பாப்பா வந்துட்டு அது மாரி கேட்டா ப்ரெண்ட்ல எனக்கு முடி விடணு அப்டின்ட்டுன்னு
ம்
அதுனால கொஞ்சோ விட்ருப்பாங்க அது மாரி
ம் ஹும் ஹும் அதுதா அந்த மாரிதா ப்ளான் பண்ணியிருக்கு பட் எப்டி போட்றாங்க என்னான்றது தெரியலிங்கப்பா
நல்லா பண்றாங்கப்பா ஆனா ஹேர் ஸ்டைலலா நல்லா பண்றாங்க ஐப்ரோஸ் பண்ணி விடுவாங்கப்பா திடிர்னு
ஆ இதுதாங்கோ இதுல எடுப்பாங்களா ஆ ஆமா டெட்டெலுவே நானா சும்மல்ல எடுக்குறே அது ஒண்ணு இத ஆவாதுன்னாங்கோ செரி ஓகே லைட் கிட்ட தா குடுக்குறாங்களா ஏன்னா இவுங்கது ரொம்ப திக்கா இருக்கு இல்லையா
ம் ம்
அதனால சும்மா லைட்டா தா ஷேப் தரே அப்டின்ட்டு சொன்னாங்கோ செரி ஓகே அப்டின்ட்டே
பாப்பா அது அப்டித்தா பண்றேன் சொல்ட்டு ஒரு பக்கோ மட்டு த்ரெட்டிங் பண்ட்டு இன்னொரு பக்கம் பண்ணாம விட்டுட்டாங்க தெரியுமா அதுக்குள்ள சார்ஜ் இல்லாம வந்துட்டாங்களா
ம் ஐய்யய்யோ அந்த மாரி என்ன பண்ணிற போறாங்க சொதப்பி
அப்புடிதாங்க அன்னைக்கு அது மட்டு சொதப்பிட்டாங்க கொஞ்சோ சார்ஜ் இல்லன் சொல்லிட்டு திருஷ்டியாட்டோ
பண்றவுங்க இதெல்லா கொஞ்ச பாக்க செரி அவுங்கோ ரெடி பண்றதுக்குள்ள கொஞ்ச நேர சார்ஜ் கூட போட்ருக்கலா இல்ல
ஆமாங்க ஆனா அவுங்க மேக்கப் அதுக்கப்பறம் போட்ருவாங்க இல்லையா முன்னாடியே அது பண்ணிட்டு அப்பறம் மேக்கப் போட்ருப்பாங்க மேக்கப் போட்டுட்டு த்ரெட்டிங் பண்ணா மா மாறிடுங்க
அவுங்க என்ன உங்க ப்ளேஸ்க்கு வந்தாங்களா நீங்க அவுங்க ப்ளேஸ்க்கு போனீங்களா
அவுங்க வந்தாங்கங்க மண்டபத்துக்கு
ஓ அப்டிங்களா என்து தா என்ன ஐடியா தெரியல ம்
நீங்க அத பேசுறிங்ளா
பேசுனே சார்ஜ் தனியா தரண்னுமா எங்க ப்ளேஸ்க்கு அவுங்க வந்தாக்கா அவுங்க ப்ளேஸ்க் ஆனா அது ஒண்ணு கெடையாதா ஆ அப்டி கூட நீல அவுங்க அவுங்க ப்ளஸ்லயே போட்டு குடுத்தா கூட நாங்க ஆட்டோல கூட கூட்டிட்டு போய்டுவோ மண்டபத்துல ஏன்னா அங்க ஏசி பெசிலிட்டி இருக்கா இல்லையான் தெரியல நா இன்னு அது கேக்ல இப்ப அங்க வந்தா
பியு இதுல இருக்குங்க அவுங்களோட ப்ளேஸ்ல இருக்குங்க
அவுங்க பிளேஸ்ல இருக்கங்கோ எ என்னுடைய பார்ட்டி ஹால்ல இருக்கா இல்லையான் தெரியலையே
ஓகே
ஆ அன் நா புக் பண்ணதுல்ல தெரியல நா விசாரிக்கல அதுனால அது கொஞ்சோ அப்டியே யோசிச்சு நிறுத்திட்
ஓ ஓ
ம்
செரி செரிங்க ஏன்னா பக்கத்துல இருந்த இன்னொரு இதுல வந்து ரூம் இல்லன்னு கேள்விப்பட்டங்க நீங்க அது செக் பண்ணிக்கோங்க
செரிங்க ஓகேங்க பாக்குறே நானு ம் ம் ம்
இல்ல இல்ல அந்த சர்வோத்தியா மகால்னு ஏதோ ஒன்னு இருக்கு இன்மு இருந்தது இல்ல இங்க இன்னொன்னு
ம்
அது பக்கத்துல யார்
இதுல இதுல சொல்லாங்கோ மேல எல்லா இருக்குன்தா சொன்னாங்கோ எங்ளுக்கு
அப்போ ஓகேங்க ரூம்ஸ் இருந்ததுன்னா உங்க கூப்ட்டு கூட பக்கத்துல தான இருக்கு ரொம்ப தூரமா வேற ஊருக்கு வந்தா மட்டம்தா அவுங்க
இல்ல அங்கே ஸ்டெப்ஸ் என்னா மேல இருக்குன் சொன்னாங்க மேல ரூம்ஸ் சொல்ல கூடாது
அப்ப நீங்க சொல்லுங்க உங்க கிட்ட பார்லர்காருகிட்ட அதே ஊர்ல தான இருக்கு ரொம்ப தூரமா கூட எங்கயு போல இல்லையா நம்ப எக்ஸ்பென்சிவ் அதிகமா பணம் குடுத்து செய்யறதுக்கு அப்டின் சொல்லி பாருங்க
அவங்க ரொம்ப ஒரு மாரி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்டாங்க
ஆமாங்க அதாவ்து கொஞ்சோ கிராக்கி ஜாஸ்தி ஆனா
ஆமா இல்லிங்கோ செல பேரு என்னதா ஜாஸ்தியானா கூடோ ஓரளவுக்கு சரி ஓகே ஓ கே இவ்ளோ இது பண்றாங்களேன்ட்டு காம்ப்ரமைஸ் ஆயிறாங்க நெறைய பேர பாத்துருக்க ஆனா இவுங்க சுத்தமா எறங்கலேங்கோ
எனக் அது புடிக்காமதாங்க நா வெளிய வந்ட்டு மத்த வேற ஒருத்தர்கிட்டலா விசாரிக்க ஆரம்பிச்சேங்க எனக்கு அவுங்க பேசுன விதமே புடிக்கல இவ்ளதான்ப்பா அப்டின் சொல்லிட்டாங்க அதாவது